சொல்லுங்க சிலீங்க நல்லாருக்
ம் நல்லாருக்கே சிஸ்டர் லாஸ்ட் டைம் நம்ம ம் நல்லாருக்கே நல்லாருக்கே சிஸ்டர் நம்ம பாத்த போது நீங்க கூட சொன்னீங்க இல்லையா அந்த பாத்தி வெரைட்டி வெரைட்டியா பண்ணா கொழந்தைங்களுக்கெலா பிடிக்கும்ன் சொல்லிட்டு இன்னா அதுதா அதுல வேற இது பீட்ரூட்டு அப்புறோ பழக்கிலாம் வேற எதாவ்து போட்லாமா அவுங்க சாப்றமா பன்னீர் வந்து நம்ம அது சைட் டிஷ்ஷாவே பண்ணி் குடுத்துருவோ சப்பாத்திலியே போடுறாங்ளா
ஆமா சப்பாத்திலேவுள சீஸ்
நாங்க இது ஆலூ பரோட்டா வந்து செய்வோ சப்பாத்தி மாவ்க்குள்ள வந்து அந்த உருளகிழங்கு மசால் வச்சு ஸ்டப் பண்ணி அதுவேணா
ஸ்டவ் பண்ணி அதோட சேத்து இந்த பன்னீரயு என்ன பண்றாங்கனா துருவிறாங்க பன்னீர நல்லா ச துருவி அதோட ஆட் பண்ணி அது மேல வந்து இன்னொரு ஒரு லேயர் மாரி வச்சு அது வந்து லேயர் சப்பாத்தி மாரி அந்த மாதிரி பண்ணிறாங்க பிள்ளைகளுக்கு நல்லா வந்து அது குடுக்குமோது அது வந்து பன்னீரு சாப்ட்ட மாரி ஆய்ரும்ல ஏதோ ஒரு ஆ ப்ரோட்டீன் அவுங்க எடுத்துக்கிட்ட மாரி ஆய்ர்ம்ள அந்த மாரி செஞ்சு ஆமா சீஸ்னா அது ஏதோ ஏதோ ஒன்னு அவுங்களுக்கு சாப்டணு தும் அந்த மா அந்த காலத்துல வந்து எல்லாருமே கம்பு கேப்ப அந்த மாரி கூழ் ஐட்டம் அந்த மாரி சாப்ட்டாங்க ஹெல்த்தியா சாப்ட்டாங்க இப்ப உள்ள பிள்ளே ஹெல்த்தியாவா சாப்பிடுதுக சொன்னாலு கேக்
ம் அதுனால வேற ஆப்ஷனே இல்லன்னு இந்த பன்னீரு சப்பாத்தி இல்ல என்னன்னத்த கலக் கு முடிமோ கலக்குறது
சப்பாத்திலியு செரி தோசயிலியுமே சரியே தோஸ் திலிமே பீட்ரூட் தோச அந்த மாரி ஏதாவ்துதான இப்ப இப்ப என்ன பா பா இது பெசரத்து பாசிப்பெயர்ல பா அதுலா வந்து அவுச்சு குடுத்தா சாப்புட மாடிகுறாங்க தனியா அது எனா பா அதூ ஒரு தோசியா ஊத்தி குடுத்துட்டோம்னா சாப்டுக்கிறாங்கல்ல அத ஒரு தோஸ் யா ஊத்தி குடுத்தா அந்த மாரி சாப்ட்டுகிறாங்க அவுங்க
ஓகே
இப்டி ஏதாது ஒன்னு வந்து நமக்கு இன்ன பாரு கிரீன் கலர் தோச பீட்ரூட்ட வ ச்சு ஊத்தி தோசைமாவோட மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் இது வந்து இது பிங்க்கு தோச சாப்புடுங்க அப்டின் சொன்னா சாப் ட்டுகிறாங்க நம்ம சாத ஆமா ஏதோ ஒன்னு சாப்டணு ஒனக் தனியா செஞ்சு குடுத்தா நீ சாப்புட மாட்டிங்கிற தனியா செஞ்சுகிட்டே இத நீங்க சாப்டுங்க ஒரு வாய்தா அது ம்ம இத நீங்க சாப்டுங்க எனக்கு வேணாமா கீரலா வந்து தொட்டு கூட பாக்க மாட்டேங்கிறாங்க
அதா அதா ஆ ஆ
ஆமா கீர கடஞ்சு வச்சாலு சேரி போ அத நம்ம இது பண்ணி வச்சாலு சே தாளிச்சு குடுத்தாலு செரி அத சாப் சாப்புடவே மாட்டிகிறாங்க அப்டின்றப்ப நம்ளுக் ஆப்ஷன் என்ன இருக்கு எதாவ்து ஒரு அட தோஸ் ஆமா இந்த மாரி எதாவ்தோ கலந்து குடு க்காதா உண்டு கூலுக்கு நம்ம வச்சு உட்டாலுமே வாமிட் பண்ணிட்டு வந்துறாங்கயே சாப்புட மாட்டிங்குறாங்க நா எனக்கு எனக்கு தான் பிடிக்க மாட்டீங்குதுல நீங்க எதுக்கு வச்சீங்க
ரைட்டு
அந்த மாரி இருக்குமோது நம்ம என்ன செய்ய முடியு இந்த மாரி ஒரு டக்கால்ட்டி வேல பாத்தாதா அதுகலு சாப்டுட்டு வருங்க
ஆ
நீங்க வேற என்ன சிஸ்டர் சாப்பாடு செய்வீங்க
நாங்க வந்து எதாது அந்த கோல்டெல்லா வந்துச்சுனாங்ளே இந்த தூதுவெள அதெல்லா சாப்புட மாட்டாங்க அந்த மாரி இருக்குறதெல்லா அது குடுக்கறது நல்லது அதனால ஏதாது ஒரு வகைல சேத்துனுமே அதுக்காக என்ன பண்ணுவோனா உளுந்து வ டையெல்லா சாப்ட்ருவாங்க குடுதம்னா அதுல அரச்சி போட்ருவோ தூதுவெள பெப்பரு அதுக் கப்பற அந்த சுக்கு மெளகு திப்ளி அது ஒரு பவுடர் மாரி வச்சிருப்போ அந்த பவுடர உள்ள போட்டர்றது இந்த மாரி ஏதாவது அ நெறைய பெப் பர உள்ள போட்றது நார்மலா ஒரு பெப்பர வந்து ஒரு எக்குல போட்டு குடுத்தா கூட சாப்ட மாட்டாங் அதனால என்ன பண்றதுனா இதுல இது இந்த மாரி ஐட்டம்ஸ்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சுட்டு குடுதர்றது அப்றோ வந்து முருங்கப்பூ அதெல்லா சாப்ட மாட்டாங்க அதெலா என்ன பண்றது சீஸ் பாலு அந்த மாரி எதுலியாவது போட்டுட்றது போட்டு சாப் அவுங்களுக் தெரியாதில்ல ஃப்லேவர்லா மிக்ஸ் பண்ணிர்ப்போ மசாலெல்லா அதனால அவுங்க பாட்டுக்கு சாப்ட்டுருவாங்க
இப்டி ஏதாது ஒண்ணு செஞ்சி குடுத்தா தா சாப்பறாங்க நம்மலா வந்து தனியா வந்து எதுமே வந்து கட்டாயப்படுத்தி இதா சாப்டுனா அ ஹா அப்ப உள்ள ஜென்ரேஷன் வேர இப்ப உள்ள ஜென்ரேஷ் ஷன் வந்து வேற நா வந்து என்ன
எது கெடச்சாலு சாப்ட்ருவோ கீரையா கீர ஓகே அவ்ளோதா இதுதா இன்னைக் வீட்ல இருக்கு கம்னு சாப்ட்டு போயிர்வோ இதுக்கு மேல ஏதாது கேட்டம்னா அடிதா கெடைக்கு
ஆமா நம்ம வீட்ல எப்டினா சாப்பாடு கொழம்பு ஒரு வெஞ்சன் ஒரு காய் வெப்பாங்க ஆனா இப்ப வ இப்ப வந்து அப்பிலா கெடையாது ஏனா காயே வேண்டா
ஆமா
எனக் காயே வேண்டா அதா இந்த கொழம்பு தா நீ வச்சிருக்கேல எதுக்கு காய் அப்டினா அப்டின்றப்ப நம்ம என்ன செய்ய வேண்டிதாருக்குனா ஏதாவது அதுகளுகு சாப்ட வந்து ஒரு முட் ஒரு பாயில்டு எக்கு குடுத் த அ குடுக்கறதே வந்து அதுக சாப்ட மாட்டகிதுக ஆப் எக்குக்கு மேல சாப் மாட்டிகிறாங்க அவுங்க
இதுவே கடையில போய் பிரட் ஆம்லெட் வாய்ங் குடுங்க அதுல அந்த சாசு கருமோ அந்த சாசு எப்டிதா திங்கிதுங்கன் தெர்ல சாச கொட்டு கொட்டுன் கொட்டி அந்த மயனச ஊத்து ஊத்துனு ஊத்தி ஆ அது ஒரு வாட்டி வீட்ல ட்ரைப் பண்ணங்க நானு அந்த மயனஸ் வீ்ட்ல ட்ரைப் பண்ணோ ஒண்ணுமே இல்ல வெறு கோல்டு வினர் ஆயிலு ரெண்டு முட்ட ஆ ரெண்டு மூணு பெப்பர் ரெண்டு பல்லு பூண்டு போடு ஆ ஆமா ஓட்டு ஓட்டுனு ஓட்டுன சூப்பரா வந்துர்ச்சி அதுகப்றமா நா என்ன பண்ண அந்த வல்லார கீர வந்து சாப்டாமலே இருந்தது ரொம்ப நாளா எங்க பாப்பா வீட்ல வாங்கி வெச் என்னடா பன்றதுன் யோச்சி பொதினாவையு அதையு நல்லா வணக்கி அரச்சி சட்னி மாரி ஃப்ரெட் ஆம்லெட் குள்ள வச்சி நெறைய உள்ள வச்சி அம் அப்ற செஞ்ச மைனஸ் உள்ள வச்சி மைனஸ் உள்ள வச்சி எல்லாதையு வச்சிட் தா இருக் ட் ஆம்லெட் இதுதா கிரீன் சட்னி கடையில குடுக்குற அதே சட்னி அவ்ளோ ஆமா அதே மாரி இருக்க அதே மாரி இருக்கே ஏனா பொதினா போட்டோ இல்லியா பிளேவர் தெரியாது இருக்குனு சைலன்டா சாப்டா
என்னோட பசங்களு அப்டிதா அம்மா எனக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சி தாங்கன் சொல்லுவாங்க நூடுல்ஸே நா வந்து என்ன பண்ணுவேனா கோதும மாவ வந்து கடையிலயை தினமும் கடையிலே வாங்கி சாப்ட முடியுமா வாரா வாரா நூடுல்ஸ் கேட்டா நம்ம எங்க போறது கடையிலேயே வாங்கி குத்தம்னா அது என்ன ஆகறதுன் சொல்லிட்டு என்னா பண்ணீறது கோதும மாவ வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாரி தெரட்டி அத வந்து இடியாப்ப இதுல வச்சி பிழிஞ்சி அ நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணில போட்டு அத வீட்லயே கிண்டிறது அந்த மசாலாகு பதிலா கொஞ்சோனு இந்த மசா சாலா போட்டுகிற கர மசாலா மெளகு மெளகா தூளு அதெல்லா போட்டு நல்லா வதக்கி அதோட ரெண்டு எக்கு சேர்த்து குடுத் தும்னா ஆமம்மா நூடுல்ஸ் தா நல்லா சூப்பரா இருக் எங்ளுக்கு இதே மாரி செஞ்ஜி குடுங்க எங்ளுக்கு இதே மாரி செஞ்ஜி குடுங்க நாளைக்கி செஞ்ஜி குடுங்க ஆ சரி செஞ்ஜி தந்துர்றே ஏதோ ஒன்னு சாப்ட்டால அவனுக்கு தெரியாதுல்ல நம்ம கடையில வாங்கலன் தெரியாதுல்ல அப்டின் சொல்லிட்டு இப்ப அந்த மாரிதா செஞ்சு குடுத்துருறது பசங்களுக்கு எப்படியோ சாப்ட்டு வேறதா சரிதா இப்படிதா இது பண்ண வேண்டியதாருக்கு தோசை வந்து ஊத்தி குடுத்தாலுமே
ஆ
ஏதோ ஒரு கீர வந்து நீங்க சொல்ற மாரி ஒரு கீர வந்து நம்ம செய்யறது வந்து எப்படின்னா கீரைக்கு வந்து சட் இட்டில நீங்க சொல்ற மாரி செஞ்சி குடுக்கலா
ம்
கேரட் சட்னி வெறு கேரட் கூட நா சாப் ஆ கேரட் அல்வா ஆமா கேரட் சட்னி இந்த மாரிதா இப்பலாம் செஞ்ஜி குடுக்க வேண்டிதா இருக்கும்
எப்டியாவது உள்ள போகட்டும் புடலங்கா சிப்ஸு புடலங்கா ஃப்ரை பண்ணி தரது ஆ
பொலங்கா சிப்ஸ் நீங்க சொன்ன மாரி புடலங்கால சிப்ஸ் செஞ்ஜி குடுக்குறது அப்றம் நேந்தர பழத்த வந்து நல்லா இது பண்ணி அத பவுடர் பண்ணி அத வந்து எதுலயாது மிக்ஸ் பண்ணி குடுத்துறது தோச அதுலயோ இதுலயோ மிக்ஸ் பண்ணி அத வந்து தோச மாரி குடுத்துர்றது இப்படிதா நம்ம எதாவது ஒன்னு ஹெல்தி ஹெல்தி ட்ரிங்க்ன்னு என்ன பண்றது இந்த இது பாதாம் முந்திரி இந்த மாரி பேர்ச்சம்பழம் இதெல்லாம் வந்து இது பண்ணி அரைச்சு பாலோட மிக்ஸ் பண்ணி குடுத்துட்றது
அவ்ளோதா
அ ஆமா வேற என்ன செய்ய முடியு நம்ம அவிங்களுக்கு அதுதா பிடிக்குது பசங்களுக்கு பிடிக்கறதான நம்ம குடுக்க வேண்டியதா இப்ப கைல நம்ம ஒரு டேட்ஸ குடுத்து
போட்ருக்கோ இந்த இதுதா பண்ணிருக்கோ சாப்டு ன்னு ஐய இதுவா அப்படின்ட்டு போயிருவாங்க தெரியாம எதயாவது நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு பேர சொல்லி இந்த சாப்டுன்னு குடுக்க வேண்டியதா இருக்கு
ஆமா இந்த டேட்ஸ நம்ம கைல குடுத்தோ நெனைச்சுக்கோங்களேன் சாப்ட்றது கெடையாது ஸ்கூலுக்கு வச்சு உட்டோம்னா அதையு சாப்ட மாட்டக்கிறாங்க அப்படின்றப்ப என்ன பண்ண வேண்டியது இந்த மாரி எதையாவது ஒன்னு மிக்ஸ் பண்ணிதான குடுக்க வேண்டியதா இருக்கு
அது அதா
நம்ம கண்ல காமிச்சு செஞ்சாதா அதுவு அவிங்களுக்கு வந்து அ அம்மா இதா போட்றாங்க அப்ப நம்ம வ சாப்ட கூடாதுன் சொல்ட்டு இதுவே நம்ம அவங்களுக்கு தெரியாம செஞ்சு குடுத்தோம்னா அதுவே வந்து எப்படியாவது குடிச்சிட்றாங்க ஆமா ஆமா இனனைக்கு இது நல்ல டேஸ்ட்டா இருக்கு அப்படின் குடிச்சறாங்க இப்ப அதனால இப்ப இப்படிதா செஞ்சு குடுத்துர்றது பசங்களும் நல்லா வந்து சாப்ட்றா அந்த மாரிலா சாப்ட் றாங்க நம் நம்மளே எடுத்துக்கோங்க நம க்கே கொஞ்சோ இப்ப டேஸ்ட் கேக்குது வாய்க்கி
நம்மளுமே வந்து அவங்களுக்கு கு டுத்து குடுத்து நம்மளுமே இப்ப பழகியாச்சு அந்த மாரி சாப்ட்டா நல்லாருக்கு ஏன் மிஸ் பண்ணனு அப்படியே சாப்டுவோ
அப்படியே சாப்டுவோ ஆமா வெளிய போனாலு நம்ம வந்து அந்த ஒரு இது தான நமக்கு எதிர்பாக்குது அதை நம்ம ஏன் வீட்லயே ட்ரை பண்ணி குடுக்கல அந்த வெளிய போய் அந்த அஜினமோட்டோ அந்த ஃபுட் கலரு அதெல்லா இந்த எசன்ஸு எதுக்கு அதெல்லா அத நம்மளே ஆமா அத நம்மளே செஞ்சு நம்மளே குடுத்துட்டோம்னா ஒரு பிரச்சனையு கிடையாதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நான்வெஜ்ல்லா சாப்ட்டுக்குவாங்க எப்டி குடுத்தாலு
ஆ நான்வெஜ் வந்து சாப்ட்டுப்பாங்க நான்வெஜ் வந்து ஆமா நான்வெஜ் வந்து எக்கு நீங்க எக்குல வந்து இவிங்க பெப்பர் து தூவி போட்டாலு பசங்க சாப்ட்டுப்பாங்க
சாப்ட்டுப்பாங்க பரவால்ல ஆ
கோல்டு காஃபு அந்த மாரி இருந்துச்சுன்னு நெனைச்சுக்கோங்களே பால்ல வந்து நா மஞ்ச மஞ்சத்தூளு பெப்பரு பனங்கற்கண்டு ஆமா அந்த மாரி போட்டு குடுத்தேன்னா குடிச்சு ஆமா குடிச்சுப்பாங்க இதான்ப்ப எல்லோ எல்லோ பால் அப்டின் சொல்லி குடுத்துருவே
நான் வந்து கூண்டு கொதிக்க வச்சிருவே உள்ள போட்டு நல்லா கொதிச்சது அதுக் அப்றமா அது சும்மா குடுத்தாலு சாப்ட்ருங்க கொதிச்சதுக்குப்ற எடுத்து பெப்பர் லைட்டா ரொம்ப லைட்டா போட்டு பணங்கற்கண்டு போட்டு நல்லா கலக்கிருவே மிக்ஸ் பண்ணிட்டு
நல்லா ஆத்தி அந்த மாரி குடுத்தோம்னா சாப்ட்ருவாங்க இல்லைன்னா வந்து தேன்ல வந்து லைட்டா பெப்பரை வச்சு ரொம்ப தூங்கவே முடியல எனக்கு ரொம்ப இருமலா வருது அப்படின்னா பெப்பர வந்து லைட்டா வந்து தேன்ல இது பண்ணி குடுத்தோம்னா அது சாப்டுப்பான் ஓகே சிஸ் இன்னொரு நாளு பேசுவோ
கண்டிப்பா ஓகே பாய் பாய்